அ சார்
ஹலோ
ஹலோ சார் வணக்கம்
வணக்கம் சார் கேகுதுங்களா
கேக்குது சார்
நல்லா இருக்கீங்களா சார்
நல்லா இருக்க சார் நீங்க எப்படி சார் ருக்கீங்க
அ நா நல்லா இருக்கே சார் சார் எக்சுவலா நா எனக்கு ஒரு ச சின்ன ஒரு டவுட்டு நா வந்து இ இப்பதா சார் நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கே அ நா வந்து முதல்ல வந்து டு எங்க நாங்க நா எ ஊர்ல இருக்கிறப்போ எ எ எங்கூட நாமக்கல் பசங்கள்லா இருந்தாங்க அவங்கலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆ க கடல்ல ஆத்துல க கிணத்துல எல்லா நல்லா நீச்சல் அடிப்பாங்க அவங்க கிட்டதா நா வந்து கத்துக்கிட்டு இருந்தே அவங்க வந்து நல்லா வந்து எப்டி அந்த உங்களுக்கு தண்ணிக்குள்ள முங்கி எப்படி நீச்சல் அடிக்கணு அ அப்ப அப்புற வந்து அந்த நீச்சல் கத்துக்கறக்கு வந்துட்டு நம்ம நெறய பேர் வந்து டயர்டு டயர் டியூப் யூஸ் பண்ணுவாங்க அ நெறைய சிலர் பேர் வந்து பாரத்தீங்கன்னா அந்த கத்தால கத்தால மர ஒண்ணு இருக்கு இந்த கத்தால ச செடி பாத்தீங்கன்னா அது ஒரு பூ மாரி நடுவுல உடு அந்த பூவ வந்து அத வந்து வளர்ந்ததுக்கு அப்புற அதய ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு வெட்டிட்டு அதய வந்து நல்லா காய வச்சுருவாங்க ஒரு மாச ரெண்டு மாச காய வச்சாங்க நல்லா காஞ்சுரு காஞ்சதுக்கு அப்புற அத என்ன பண்ணுவாங்கன்னா முதுகுல வந்துட்டு இப்ப கிணறுன்னா கிணத்துல கீழ வரை டு வந்து நீங்க பின்னாடி அது அதுக்கப்புற முதுகுல வந்து அதய கட்டிக்குவாங்க ஒரு கயிறு வச்சு கட்டிட்டாங்கன்னா என்னாகுன்னா இப்ப தண்ணிக்குள்ள இறங்கனீங்னாலு அவுங்கள வந்து அது வந்து தண்ணிக்குள்ள உள்ளற போகவிடாது அதுக்கு அது கா நாங்க என்ன பண்ணுவோனா அந்த மாரி வந்துட்டு முதுகுல கட்டிட்டு அப்படிய நீச்ச கத்துக்கிட்டே ஆ எனக்கு அது கத்துக்கிட்டாலு என்னன்னா இப்போ எனக்கு கடல எல்லா போய் நீச்சல் அடிக்கணு இப்ப ஒரு வாய்க்கால்ல நீச்சல் அடிக்கணு அப்படிங்கு போது ரொம்ப கொஞ்ச கஷ்டமா இருந்தது அதுக்கு நா என்ன பண்ணுனன்னா ஆ சென்னையில இப்ப சென்னைக்கு போனப்போ அங்க வந்து எஸ் டேட் னு ஒரு அகாடமி இருந்துச்சு அந்த அகாடமில வந்து நா வந்து இது கத்துக்கிட்டே ஆ நீச்சல் வந்துட்டு அவுங்க வந்துட்டு எப்டின்னா அந்த வாட்டர் கொஞ்சோ ஃப்ளோ ஆகிற மாரி இட்ட தண்ணி இப்டி வர்ற மாதிரி இருக்கு நீங்க அதுல வந்து ஆப்போசிட்டா வந்து நீச்சல் அடிக்கிற மாரி அவுங்க வந்து சொல்லித்தருவாங்க அதுவு நா கத்துக்கிட்டே ஹ் இப்போ என்னால வந்துட் டு என்னன்னா நல்லா ஃபாஸ்ட்டா நீச்சடிக்க முடியுது ஆனா இப்ப வந்து தண்ணில வந்துட் டு இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ரொம்ப நப்போ ஒரு எந்த ஊரு ஒரு இரு நூறு மீட்டரு நூறு மீட்டர் நூ நூத்தி அம்பது மீட்டர் இருக்கு எடோ இருக்கு அப்டிங்கிற மாரி எடத்துல பாத்தீங்கன்னா ஆ நம்ம ரொம்ப நேரோ க தொடர்ந்து நீச்சலடுச்சுட்டே போ முடியாதுல்லங்க அப்ப என்ன பண்ண முடியுனு நம்ம கொஞ்ச நேர வந்துட்டு அப்டியே வந்துட்டு நம்ம கொஞ்ச நேர வந்து அப் தண்ணிலயே வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணணு அதுக்கு வந்து நம்ம வந்து உவ தண்ணிலயே நம்ம ஒடம்பு வந்து அப்டியே மெதக்க வக்கிற மாரி ஒரு பேலன்ஸ் பண்ணு சொல்லுவாங்க அது வந்து கத்து யோகா மாரி இல்ல எப்டின்னா நம்ம நம்ம நீச்சல் அடிக்காம பட் நம்னான வந்து இப்ப தண்ணீர் அப்டியே மெதந்துட்டு போ முடியாது நீச்சலடுச்சு போ முடியாது இப்ப ஒரு எரநூறு மீட்டர் எடத்துல நம்மைய எரநூறு மீட்டருக்கு தூரோ தூரத்துல இருந்து நூறு மீட்டர்க்கு போயிட்டே எனக்கு கொஞ்சோ கொஞ்சோ ஒடம்பு டயர்டு ஆயிருச்சு ரொம்ப கொஞ்ச ஒடம்பு வலிக்குது கை கால் ஓஞ்சிருச்சு அப்ப நா என்ன பண்ணுவேனா கொஞ்ச கைமு காலயு கொஞ்சோ அப்டியே பேலன்ஸ் கொஞ்சோ அப்டி தண்ணிலே அப்டி கொஞ்சோ இது பண்ணுவே கொஞ்சோ ரெஸ்ட் இருக்க மாரி அ எடுத்துட்டு அப்பறோ மறுடியு நா வந்து நீச்சலச்சிட்டு போலா அந்த ப அந்த அந்த எப்டி வந்து அதைய வந்து நம்ம நம்ம ஒடம்பு வந்து அப்டியே இந்த தண்ணில மெதக்க வக்கிறது அது க கத்து அது இப்ப கத்துட்டு இருக்கே பட் ஆனா எனக்கு அது பத்தி ரொம்பவுமு பெருசா எனக்கு இது இல்ல உங்களுக்கு அத பத்தி எதாவ்து தெரிஞ்சா எனக்கு சொல்கிறீங்களா
அதா ஸ்விம்மிங் நல்லா அது சில விதத்துக்கு நல்லா ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஆ சூப்பர்னா ரொம்ப ஒடம்பு வந்து அந்த வீயெக்க ல்லா உங்களுக்கு இது ஆகு ஒடம்ப மசில்ஸ் எல்லா வந்து பாடி உங்களுக்கு அந்த மாரி நெறைய பெனிஃபிட் ருக் ஸ்விம்மிங்க பொறுத்த அளவுக்கு
சேரிங்
ஸ்வும் பண்றதுனால ஒடம்புக்கு ஆ எல்லா உறுப்புகளு நல்லா எல்லாமே ஆக்டிவா இருக்கு அதனால ஸ்விம்மிங்கிறது சூப்பராது நல்லது ரொம்ப ஒடம்புக்கு ரெஜீனு யா ஸ்விம்மிங்கு இதெல்லா வந்து நல்லா இருக் ஒடம்புல வந்து இருக்குறதுலியே வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது வந்து ஸ்விம்மிங் மட்டுதா அதனால எப்பயுமே நீங்க டெய்லியு ஸ்விம் பண்ணுங்க ஓடம்புக்கு பெனிஃபிட் எல்லாமே கெடைக்கு ஏ டு ஜெட்
சேரி சேரி வேற ஏதாவது இங்க ப வ வ ஸ்விம்மி யது நீச்சல் அடிக்கிறங்காட்டிக்கு வேற எதாவது ப பயன்கள்லா இருக்குதுங்களா
நெறைய இருக்கு சார் அதா ஒடம்புல எல்லா மசில்ஸ்லா ஆக்டிவ் ஆகு அதுல மட்டுதா ஆக்டிவ் ஆக்டிவேஷன் ஆகு உங்களுக்கு க கா கால் பாதத்துல இருந்து தல உச்சி மொதகொண்டு எல்லாமே வந்து எணக் காரு
ஆமாங்க நீங்க சொன்னது மாரி நா வந்து நீச்சல் அடிக்கு போது அந்த நம்ம நீச்சல் அடிக்கிறப்போ வந்து அந்த அந்த அந்த உ உணர்வு நல்லாவே ஃபீல் பண்ண முடியு நல்லாவ நம்மளுக்கு நம்ம ஏன்னா கை கால் எல்லா ஒட்டுக்க நம்ம இது பண்றோ எல்லா ம மசில்ஸ் தல இருந்து எல்லாமே வந்து இது பண்ணுவோ நல்லா ஒடம்பு புல்லா எக்சசைஸ் பண்ணுன மாரி ஒரு ஃபீல் கெடைக்கு ஆனா அதுல பாத்தீங்கனா நம்ம ரொம்ப தூர நீச்சல் அடிச்சு போறோ இப்ப நம்ம ஒரு கெணறுன்னா பாத்தீங்கனா ஒரு அஞ்சு மீட்டர் ப து மீட்டர் தா இருக்கு நம சீக்கிரமா நீச்சல் அடிச்சு போயிடுவோ திரும்பி வந்துடுவோ இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு ஏரி ஒரு குளத்துல நீச்சல் அடிக்கிறோ அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா நீச்சல் அடிச்சுட்டு போகணு அப்போ வந்து நம்ம நம்மளுக்கு வந்து வேகமா தா நீச்சல் அடிக்க தெரியு அப்படிங்கிற நேரத் ல வந்துட்டு அப்டியே நம்ம அடிச்சுட்டு அவ்வளவு தூர போக முடியாது இடைல இடத்துல வந்து ஓவ்ய் எடுக்கணு கொஞ்சமா வந்து நம்ம அந்த நம்ம வந்து தண்ணில கலந்த மாரி வந்து தண்ணில ரிலாக்ஸ் பண்ணு அந்த மாரிலா வந்து திருப்பி அதே மாரி கா ஏனா இப்போ ரொம்ப கை கால்லா ஒட்டு ரொம்ப தண்ணில சுத்துறங்காட்டிக்கு ஏ கை கால்லா வந்து கொஞ்ச டயர்ட் ஆயிருல ஓய்வு இருந்தா கொஞ்ச இதாயிரு அப்ப அந்த டைம்ல வந்து ஓய்வு எடுக்கறதுக்காக ஒரு நம்ம உடம்பு வந்து அப்டியே கை மட்டு மெதுவா ஆட்டிட்டு கால மட்டு மெதுவா ஆட்டிட்டு ஓடம்பு அப்டியே பேலன்ஸ் பண்ணிட்டு நிப்போ அது கத்துக்கிட்டே அ ஆனா எனக்கு அதுல பாத்தீங்கனா கொஞ்ச உடம்பு வந்து எனக்கு கொஞ்ச இப்போல்லா அந்த வயிறு பிரச்சன வயிறு கொஞ்சோ தொப்ப இதெல்லா கொஞ்ச கொறஞ்ச மாரி நல்லா பீல் இருக்கு உங்ளுக்கு அந்த மாரி ஏதா அனுபவ இருக்கா
இருக்கு சார் சின்ன வயசுல மேல இருந்து டைவு டைவு அடிப்பே எல்லாமே பண்ணிருக்கே ஊர்ல வந்து ஓகேங்களா ஆ கெணத்துல ஆறுல குளத்துல நல்லா குதிச்சு ஸ்விம் பண்ணிருக்கோ நல்லாருக்கு அந்த ஃபீல்டே வந்து வேற வந்தீங்களா வாக்யா ஆறு கிணறு கொள குட்டன்னு ஜாலியா போகு பிரண்ட்ஸ் ஸ்கூல் முடிஞ்சோடனையே இதா எங்களுக்கு லீவ் டைம்ல இதுதா வேல எங்களுக்கு போயி குளிக்கர்தா ஆத்துல கொளத்துல நீச்சல் அந்த மாரி ஸ்விம் பண்வோ நல்லா இருக்கு அது ஒடம்பு போயிட்டு வந்தோனே நல்ல தூக்க வரு நல்ல டிப்ரெக்ஷன் குறையு டென்ஷன் கொறையறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு மெடிஷன் ஆனா நெறைய பேருக்கு தெரியாது
கரெக்ட்டு
நல்லா ஆள் பாட்ஸ்ஸூ ஒர்க் ஆகு ஒடம்புக்கு எனர்ஜியா இருக்கு அதல்லா ரொம்ப ரொம்ப அந்த ஸ்பீடே வேற
எனக்கு பாத்தீங்கனா நீச்சல் அடிச்சிட்டு முடிச்சு வந்ததுக்கு அப்புறோ பாத்தீங்கனா அப்டியே ஒடம்ப பாத்தீங்கனா ஒரு ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து வேல பாத்து எப்டி ஒரு ஒடம்பு வந்து வலி இருக்கு அந்த டே அந்த அது ஃபீல் இருக்கு ரொம்ப அ ஒறழவு சோர்வாருக்கோ நெறைய சாப்படணு போல தோணு நெறைய ஜூஸீ தண்ணி மாரி குடிக்கணு போல தோணு அப்புறோ அப்டியே நம்ம அ நல்லா சாப்டுட்டோ அப்டின்னு பாத்தீங்கனா அப்டியே நல்லா தூக்க வரு அப்டியே நாங்க ஒரு மா ஒரு அ எப்டியு ஒரு ரெண்டு மண்ணேரம் வந்து தொடர்ந்து நீச்சல் நீச்சல் அடிப்பே நீச்சலடிச்சி முடிச்சு வந்து வெளிய வந்தானா நல்லா தண்ணி நல்ல தண்ணி தாகடிக்கு தண்ணி ஒரு நல்லா தண்ணி குடிச்ட்டு ஒரு இன்னு ஒரு சொம்பு தண்ணி குடிச்ட்டு அப்புறோ ஒரு ஹாஃப்னவர் கழிச்சு சாப்டா நல்லா சாப்ட முடியு சாப்ட்டுட்டா ஒரு ஹாஃப்னவர் கழிச்சு படுத்தா அப்டியே ஒரு ந ஒரு மெய் மறந்து
அச்சு போட்ட மாரி அந்த ஃபீலு அந்த அளவுக் சுகோ அதனால மைண்ட்டு ஸ்லோ ஆயிடு நல்லா தூக்க வரு
கண்டிப்பா நீங் நீங்க சொன்னது கரெக்ட்டு அதா அது நா ரொம்ப நா அனுவிச்சிருக்குறே அது நாங்க பே ப சின்னதுல இருக்கிறப்ப பாத்தீங்கனா நா ஒரு மூண் நாள் நீச்சல் கத்துக்கிட்டே ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பாத்தீங்கனா அ நீச்சல் மேல ரொம்ப இன்ரெஸ்ட்டு எங்க பெரிம்மா காட்லே கெணறுல கெணறு இருந்தங் காட்டிக்கி ஆ அங்க பசங்க இருந்தாங்க பே அ கூட அவ்ங்க நாமக்கல் பசங் அ அவ்ங்க வந்து எனக்கு வந்து நீச்சல் சொல்லி குடுத்தாங்க அ அப்பதா இந்த கத்தளா மூட்டையலா கட்டிட்டு ஆ நீச்சலுக்கு அத கத்துக்கிட்டே நா ஃபஸ்ட் நாளே ஒரு மூணு அவர் நாலு அவர்
தாழம் பூ சொல்றீங்களா கத்தாழம் பூ ஃப்ரீயா இருக்குது
அது கத்தாழ ஆமாங்க மூணு கத்தாழ முட்டு யூஸ் பண்ணுவாங்க ஒன்னு இன்னொருத்தர் வந்து இந்த டயர் ட்டியூப் யூஸ் பண்ணுவாங்க
அதா அதா ட்டியூப் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி கத்தாழ மூட்டைங்கிறத நா இப்பதா கேள்வி பட்றே பட் நா வந்து அந்தது இதுனா வரைக்கு கேள்விப்பட்டதேக் கெடையாது நீங்க சொல்லிதா ஒரு இத தெரிஞ்சுக்கிறே ஒரு சில விஷ்யங்கள் ஒங்க மூலியமா எனக்கு தெரிஞ்சுக்கிற இது ஒரு நாலேஜு தான
ஆமா நீங்க வேலிய பாத்தீங்கனா கத்தாழனு வந்துட்டு கிராம சை சைட்லா பாத்தீங்கனா அந்த அது என்ன பண்ணுனா கடசில அந்த கத்தாழ அந்த வெள்ள கத்தாழன்னு சொல்லுவாங்க அந்த கத்தாழ பாத்தீங்கனா வ அது வளந்து முடிச்சு கடைசில வந்துப் பூ மாரி நடுவுல விடு அது ஒரு பத்து மீட்ரு அளவுக்கு ஹைட்டு போகு அது தா அந்த அந்த அத வந் து நம்ம அடிப்பாகத்த வந்து வெட்டிருவாங்க
ஆனா கத்தாழ பாத்திருக்கே ஆனா கத்தாழ முட்டி இந்த பூவெல்லா நா கவனிச்சது இல்ல என்னோட சின்ன வயசு இதெல்லா
ஆமாம்மா அது வந்து எப்டினா நடுவுல பூ மாரி அது ஆக்சுவலா அந்த கத்தாழையோட பூ தா அது அந்த பூ வந்து நடுவுல நல்லா நேர வளரு அத நம்ம என்ன பண்ணுவோனா போய் கா அடிபாகத்துக்கு ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்குவோ கட் பண்ணிட்டு வந்துட்டு அதையே காய போட்றனு காய போட்டீங்கனா ஒரு ரெண்டு மாச ஆகு அது காயருக்கே நல்லா வெயிலா இருந்த ஒரு மாசத்துலே காய்ஞ்சிரு ஆ காஞ்சிர்சினா அது பாத்தீங்னா நீங்க தண்ணிக்குள்ள என்ன தா போட்டீங்கனாலு அது முழுகவே முழுகாது நீங்க நீங்க வந்து நீங்க வ இப்ப நூறு கிலோ வெய்ட் இருந்தாலு சேரி ஆனா இந்த கத்தாழ அந்த அந்த க க முட்டையோட வெயிட் இருந்தாலு நீங்க அந்த கத்தாழ மூட்டையோட வெயிட்டு பாத்தீங்கனா மீறி போன ஒரு பத்து கிலோவேனா இருக்கலா இத இங்க என்னதா போட்டாலு சேரி அது உங்களுக்கு மேலவே மேலயே அந்த தண்ணி மேலயே வெச்சிருக்கு வழி பண்ணி பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கு அது ரொம்ப நீங்க டயர் ட்டியூப்ப விட அது எஸ் டயர் ட்டியூப்ப மட்டு நீங்க க கைய ஆட் ட்டும் போது த இது பண்ணு தடுக்கு
உம்
தடுக்கு ஆனா பாத்தீங்கனா இது தடுக்காது உங்களுக்கு உங்களுக்கு ஏனா இது முதுகுல பின்னாடி தான இருக்கு அ நீங்க கயிற வந்து முதுகுல கட்டி பின்னாடி கட்டிக்குவீங்க சோ அதனால அது நீச்சலடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு அது
எஸ் சார் எல்லா பிரச்னைக்கொரு இது நல்ல விஷ்யந்தா
நீங்க கிராமங்கள் சைடு போனீங்கனா பாக்கலா அது நீங்க அது அது
கிராம சைடு எங்க கிராம சைடு இல்ல நாகர்கோவில் சைடுல இருக்கு அப்டினா எந்தளவுக்கு
ஆ கண்டிப்பா நாகர் ஸ்கூலுக்கு நாகர்கோயில் சைடுல வில்லேஜ்ல வா நீங்க பாக்கலா ரோட்டோரத்துல அந்த கத்தாழய
இல்ல கத்தாழைலா பாத்திருக்கே கத்தாழ இது பாத்தீங்னா நா பாத்தது கெடையாது அ நீச்சல் அடிச்சு டயர் டியூப்பு இதெல்லா கட்டிக்கிட்டு நாங்களே குதிச்சிருக்கோ ரொம்ப ஜாலியா ஆச்சுவலா கத்தால முடி நீங்க சொல்லிதான் நான் கேள்வி படுறேன்
நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க அது ரொம்ப நல்லா இருக்கும்
ஆ நா கேக்குறேன் ஆனா நாகர்கோவில் சைடு தால அந்த சைடு தான் ஏன்னா எங்க ஊர் சைடு கிடையாது
புரியுதுங்க சேரி நா பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்
ஓகே ப்ரோ சார் ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ